கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குது
கேக்குதா
ஹலோ கேக்குது
அலோ
ஹலோ கேக்குது
கேக்குதா
க்குது எனக் கேக்குது கேக்குது நல்லாதா கேக்குது நல்லாதா கேக்குது ஆ கேக்குது கேக்குது
அலோ
கேக்குது
கேக்குதா இத்தன்நாள் கேட்கவே இல்ல நீங்க பேஸ்னது
இல்லிங்க எனக்கு கேட்டேதாஞ்ச்சு நீங்கதா வேன்னே பண்ண மாரி தோணுத்
எனக் கேக்கலையா
ஆமா எனக் கேட்டுச்சே
என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே
நீங் கொஞ்சோ சத்தமா பேஸ்னாதா எனக் கேக்கு
நா ரொம்ப சத்தமாதா பேசிட்தா இருக்கே
ஆ இப்பதா கரெக்ட்டா கேக்குது என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே ஒங்க அம்மாப்பா பாட்டியெல்லா என்ன பண்றாங்க
அவ்ங்களா சும்மாதா படுத்திருக்காங்க ஒங்க வீட்ல
எங்க வீட்ல எல்லாரு படுத்துட்டாங்க மேல மேல படுத்திருக்காங்க
அப்பிடியா செரி செரி கட்டில் மேல ஓகே தங்கச்சில்லா என்ன பண்றாங்க
தங்கச்சி இருக்காங்க சும்மா அங்க டீ வி பாத்துட்ருக்காங்க ஆமா உங்க தம்பி டென்த் படிச்சுட்ருக்காங்கன் சொல்லுவீங்கில்ல மார்க் எவ்ளோ
ஆமா நானூத்தம்பது
நானூத்தம்பது எடுத்துருக்காங்ளா
ஆக்கா இங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கில்ல சுண்டக்காமுத்தூர்ல நம்ம ஒரு ஃப்ரெ ப்ரண்டு ஒர்த்தவ்ங்க இருக்காங்கில்ல அந்த ஃப்ரெண்டுக்கு எதோ இது மூலிய்மா ரெண்டாய்ருபா கெடச்சிருக் காமா
யாரு மூலிய்மா புர்
பா இருக்கார்ல அந்த ஃப்ரெண்ட வந்து என்ன சொல்லி கார்ணா அந்த கால் ஒண்ணு இதாய்ருக்குல்ல அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க வெச்சுக்கலா இந்த காச அப்டின் சொல்லிர்க்காரு அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த காசு பத்தலையாமா
இனி காசு இது பண்ணுமமா நம்ம என்ன பண்லா
என்ன பண்லா
நம்ம எதொ அரேஞ்ச் பண்ணி குடுக்லாமா அந்த ஃப்ரெண்டுக்காக
இல்ல மொதல்யே அது கால் இல்லாம அது இதுன் பண்ணி எல்லாமே பண்ணிர்ச்சு இதுக்கு மேல என்னத்த போய் பண்றது
தெ இத்தன் வர்ஷொ இருந்தாச்சுல இதுக்கப்புற எதுக்கு ஆப்ரேஷன்னு அத்தா நானு சொன்னே
எல்லாவு நல்லாவா இருக்கு
செரி செரி நீங்க ஒருத்தவ்ங்கள இழிவுபடுத் பேசாதீங்க
செரி செரி அப்டி நா பேசல இருக்கறோ சொ சொண்ண அவ்ளொதா
நாளிக்கெப்பிடி நீங்க வருவீங்க எத்தன மணிக்கு
நீங்க எத்தன மணிக் போறீங்க காலீல
நா காலைலே எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்பொறொ இனி கொஞ்சொ ஊர்ல வாங்கணு அதெல்லா வாங்கிட்டு ஒரு பன்னெண்டரை மணி அந்த மாரி போயிருவே நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க
நாங்க இங்கிருந்து அஞ்சரை மணி கெளம்பட்டுமா
இந்த டைம்ல கிளம்பினாங்க நீங்க கரெக்டா வந்துருவீங்க வரம்போது எப்டி வருவீங்க ஆறு அஞ்சு பேர் இருக்கீங்க ரெண்டு வண்டி தா
யார் யாரு நானு அப்புறோ தாமஸ்வீதி பொண்ணு சுண்டகாம்புத்தூர் பொண்ணு மூணு
மைல்கள் பொண்ணு
தெலுங்கு பாளையம் ஆயா ஆமா ஆமா ஆமா ஆமா
தென் வரப்போ எப்படியாச்சு வந்துருங்க
நாலு பேர வந்துட்டு ரெண்டு பேரை மட்டும் பஸ் ஏத்தனு
ம் அந்த மாரி ஏதாச்சு ஒண்ணு பண்ணி வந்துருங்க
அப்புற இந்த அங்க கிட்டக்க வந்தக்கப்புறோ கூட
ம் போறப்போ என்ன பண்ணலா எங்க காலேஜ்லருந்து ரெண்டு மூணு பேர் வராங்க ரெண்டு வண்டியில வராங்களாமா அப்போ நம்ம என்ன பண்ணலா எங்க அம்மா வருவாங்கல்ல அவங்கள வந்து அந்த அவங்க கூட அனுப்பச்சில்லா அப்ப நம்ம ஆறு பேர் சேந்து வந்து நா அப்படி விட்டுட்டு அங்கருந்து நா வீட்டுக்கு போய்க்கிறே
சரி சரி நீங்க லேட்டா தானே கெளம்புவீங்க நாங்க
அத் ஓ ஆமா ஆமா அப்ப நா லேட்டா தா கெளம்புனே அப்ப போறப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணு
போறப்ப பாத்துக்கலா என்னன்னு
ம் ஃபர்ஸ்ட்டு எல்லா கெளம்புவாங்க நம்ம சுண்டக்காமுத்தூர் பொண்ணு இருக்குல மூணு மணிக்கே கெளம்பி மயில்கல் பொண்ணு வீட்டுக்கு போயி எல்லா அங்க பண்றதுல்லா பண்ணிட்டு அப்படியே வந்துருவாங்களாமா தெலுங்கு பாளையம் பொண்ணு பஸ்சேரி வர சொல்லிட்டாங்களாமா
இது என்னமோ பன்னட்டு நம்மளுக்கு அது தெரியாது அவங்க அப்பா வந்து மூணு மணிக்கு கெளம்பி எட்ரை மணிக்கு தா வருவா ஆளாலுக் போட்டு அடிக்கட்டு என்னமோ பண்ணட்டு
அவங்கப்பாதா அப்டி பண்றாங்கன் தெரியுது இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு வேணுனே பண்ணுது
அந்த பொண்ணு வீட்லருந்து ரெடி ஆயிட்டு கரெக்ட்டா அஞ்சு மணி வீட்லந்து கெளம்பனா அஞ்சு மணிக்கு தா கெளம்ப அபிர்க்கா எட்ரை மணிக்கு வந்துடுவா அப்டின்னு சொல்லி
இந்த பொண்ணு என்னன்னா முன்னாடியே கெளம்பி ஏதோ இது பண்றே வீட்ல வேற அந்த பொண்ணோட பாட்டி வேர்ருக்காங்க அதுவு தெரிஞ்சு பண்றாங்க இந்த புள்ள
அந்த பாட்டி வந்து இவளுக்கு காதரவாவு இல்ல அது எதுன்னு சொல்லிதா குடுக்குறாங்க இருந்தாலு இந்த பொண்ணு இப்டி பண்ணுது
திட்டு வாங்க வைக்கிறாங்க ஆனா இந்த பொண்ணுக்கு புரிய மாட்டிக்குது தாமஸ் விதி பொண்ணு கரெக்டா வந்துருமா அந்த பொண்ணு கொஞ்ச லேட் பண்ணுமே
இல்ல இல்ல அந்த பொண்ணுல கட்டா வந்துரு தாயெல்லா பேசாதீங்க
சேரி சேரி இன்னைக்கு அப்படித்தா பண்ணுச்சு அதா கேட்டே
இன்னைக்கு எங்க அது பண்ணுச்சு நம்மதா பண்ணோ
ம் ம் சரி சரி இன்னைக்கு அந்த பொண்ணு ஏதாச்சு சொல்லுச்சா எனக்கு நீங்க ஒரு இது போட்ருந்தீங்கல்ல நீங்க இன்னைக்கு ஒரு இதுல போ போட்டோ போட்டிருந்தீங்கல்ல அது ரெண்டா இருக்கறதா எனக்கு புடிச்சிருந்துச்சு ஆனா நீங்க ஒன்னா இருக்கிறதா போட்டிருக்
நா வந்து அனுப்புனது ரெண்டு அனுப்பி ஏதோ ஒண்ணு போட்ரு அப்படிங்குற மாத நா சொன்னே எதுன் சொல்லு எதுன் சொல் என்னன் கேட்டப்போ கூட நா எது சொல்லல போடு ஏதோ போடு அப்படின்தா சொ ன்னே அந்த பொண்ணா சூஸ் பண்ணி இத போட்ருக்கு
எனக்கு அந்த ரெண்டு இருக்கறது ரொம்ப புடிச்சிருந்துச்சு அதுதா அந்த சுண்டக்காமூத்தூர் பொண்ணு சொல்லுச்சு
இல்ல சுண்டக்காமுத்தூர் பொண்ணு வந்து இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஆடிச்சு பாத்தீங்களா
ஐயோ அந்த டான்ஸ் பாத்தா அந்த டான்ஸதா உங்க தங்கச்சி அனுப்ப சொன்னா அனுப்பல
நானு சொன்னனே அனுப்ப சொல்லி
அந்த பொண்ணு உங்க தங்கச்சின்ன்னு அனுப்புல அதுக்கப்புற உங்க நீங்க அனுச்சிருந்ததே பாத்தே அத பாத்தே எனக்கு ஒரு மாறுதா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு எங்கயு இந்த மாரி போனதுல்லல பாத்தா எனக் கு சிரிப்பு தா அந்த பொண்ணு பண்ணது பாத
ஐயோ அப்பா இதீண்டு இப்டி பண்ணிருச்சு
அதுதா அது அந்துன் து இதெல்லா நல்லாருந்துச்சு நம்ம அந்த பாட்டுக்கான ஆடுனது அப்டியே அதே மாதிரி கேரக்டர் மாரியே இருந்தாங்க
ஆனா அந்த பொண்ணு பண்ணது ஒரு மாரி ஆயிடுச்சு
ம் அந்த பொண்ணு பண்ணது நல்லாருக்கு நல்லாருக்குன்னு எங்க கூட வந்த பொண்ணுங்கல்லா சொன்னனாலதா இப்பிடியாச்சு யாரு சொல்லாம இருந்தா அந்தப் புள்ள அமைதியாருந்துருக்கு
போன எடத்துலையு நல்ல தா இருந்துச்சு சப்ட்டது எல்லாமே நல்லா
ஆ இன்னைக்கி சாப்ட்டது எல்லாமே நல்லாதாருந்துச்சு கடைசியில நம்ம ஒரு பேர சொல்லி அந்த பொண்ண போட்டு இது பண்ணது தா சிரிப்பு
ம் இல்ல
அதுக்கப்புறோ நம்ம அங்கேயு ஒரு இது குடிச்சிச்சா அந்த பொண்ணு அ ஜுஸு அதுக்கப்புறோ இங்கேயு வந்து குடிச்சிச்சு அதுக்கப்புறோ கீழே எறங்கறப்போ குடிச்சிச்சு
அதுதா அதுதா அது வ அது தெரில அது வயிரா வேற இல்லன் தெரில
அப்பா அவ்ளோ சாப்பிடுது
நா அதுதா இல்ல அன்னைக்கி முட்டப்புரோட்டாலே தெரிஞ்சிருக்கணு என்னன்னு அவ்ளோதா
அப்புறோ நம்மள ஏதோ சாப்புடுங்க சாப்புடுறாங்கன்னு
அப்புறோ உங்க அம்மா அப்பா பாட்டியெல்லா சாப்புட்டாங்களா
எல்லாரு சாப்ட்டாங்க இன்னைக்கி அப்பா வந்து ம் முப்பது முட்ட வாங்கிட்டு வந்தாரு
ஓ சேரி சேரி
அதுக்கப்புறோ நா வந்து இதெல்லாம் போட் ட்ட சாப்ட்டே நறையா கலைக்கியேல்லா செஞ்சு சாப்ட்ட
இல்ல அப்பாக் கைவலின் சொல்லிட்டுருந்த
ஆமாமா அப்பாக் கைவலின் சொல்லிட்டுருந்தே அதுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி
சேரி சேரி நீங்க மாத் மரு மாத்திட்டே இருங்க மாத்திட்டே இருங்க பாக்குற நானு நீங் எத்தன மாத்திரிங்கன்ட்டு
ஆ அந்த இதுல சொன்னதுல இதெல்லா எடுக்கணுமாம்மா
இப்பங்க அத வந்து அங் கேக்கலான் சொன்னே
அதா கேட்டு அதெல்லா பண்ணாதா செரியாகு அது பண்ணாதா கரெக்ட்டாகு நம்ப ரொம்ப இதா மாறி மாறி இத ஆயாச்சு நறைய இது போயாச்சா ஒங்களியு செரிப்பட்டு வரல அந்த கழுத்துக்கு ஒண்ணு போடுவாங்க அது வாங்கிட்டு வந்து இப்போ போட்டுருக்காரு ம் அத கொஞ்சோ தொடர்ந்து போட சொன்னாவாச்சு அது சரியாகுன் நெனைக்கிறே இன்னைக்கி என்னாச்சு மொகத் துக்கு வந்து இது போடலான் சொல்லி எல்லா போட்டு அரைச்சிட்டு அப்டி கை கழுவிட்டு திரும்பவு கை வெச்சே மிக்ஸிமேல சரக்குன்னு ஷாக் அடிச்சுவுட்டுருச்சு கத்திட்டே கத்துனது எல்லா ஓடி வந்துட்டாங்க வீட்ல
நீங்க தேவேல்லாம பண்றீங்க மிக்சியில யாராவது அரைச்சி எல்லா தேப்பாங்க
அதுதா மொகத்துக்கு நாளைக்கி வேற ஒரு இதுக்கு போணுமா
அது கையிலேயே பண்ணிருக்கிலால
கையில எப்பிடி அரைக்க முடியு நா உளுந்து அது இதுன்னு அரைச்சே அது எப்பிடி கையில பண்ண முடியு அது போட்ட கொஞ்சோ அது குடுக்குமாமா நானு ஏ ஃப்ரெண்டு் மாரியே ரொம்ப கருப்பாயிட்டே அந்த பொண்ணு கூட சுத்தி சுத்தி அந்த பாவன ஒட்டிக்கிச்சு அதனால கொஞ் வெள்ளையாகருத்துக் இதெல்லா பண்ணா ஆனாலு வெள்ளையாகல அதே கலர்ல தா இருக்க இவுங்க ஒரு பாதி பேர கூப்ட்டு பாதி பேர இவங்க கூப்படாம இருந்துருக்காங்க நாளைக்கி அந்த இதுக்கு போறோம்ல
ஆமா
ப்டி ஒரு ஃப்ரெண்டா இருக்கோனா எனக் மட்டு கூப்ட்டு உங்களுக் கூப்டாம இருந்தா எப்டி
அதா அதா
ப்டாம் கூப்டாம இருந்திருக்காங்க எல்லாரு ஃபோன் பண்ணி இவுங்ள கூப்ட்டுருக்காங்க என்ன கூப்புல்லன் எகிட்ட இத்தன் நேரோ நம்ம என்ன பண்ண முடியு இவுங்க கூப்பண்ணு தான கரெட்டா எல்லாத்தியு ஒரே மாரி பாத்து இது பன்னிருக்குனு இவங்க இப்டி பண்ணி வுட்டாங்க அவங்களா ஆ மாத்தி மாத்தி கூப்புறாங்க ம் அது அவுங்க விருப்ப தா ஒரே சர் எங்க அப்பா கூப்பறாரு